ஹலோ சிஸ்டர்
சிஸ்டர்
ஆஹ் கேக்குதுங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்புறம் குட்டி பாப்பா என்ன பண்னுறாங்க
அவங்க தூங்குறாங்க
ஆஹ் இன்னைக்கு என்ன பண்ணது அரசாணி ஃபுல்லும்
இன்னைக்கு ஃபுல்லா அண்ணா காலைலேருந்து ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு ஒரு பத்தரைக்கு மேலே வந்தா அதால இருந்து இங்கதான் மேலதான் இருக்கா
ஆஹ் நல்லா சாப்பிட்டாளா
சாப்பிட்டா சாப்பிட்டா
ஆஹ் அப்புறம் உங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது
என் ஒர்க் இன்னும் இன்னும் பாத்திரம் கழுவணும் வீட்டை பெருக்கணும் அதான் இவ்ள தூங்க வச்சுட்டு பண்ணலாம்னு பார்த்தா இப்பதான் தூங்குனா
ஆஹ் ஓகே சிஸ்டர் அப்புறம் ஆண்டிகிட்டே எல்லாம் பேச நீங்களா
என்ன விஷேசம் நீங்க பேசனீங்கங்களா
டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் சிஸ்டர்
என் பாண்டி அண்ணியா
ஆமா ஆமா பிருந்தா அன்னைக்கி அவதான் கொஞ்ச முன்னாடி கால் பண்ணாங்க நீங்க பேசிட்டதுனால அவ அவங்ககிட்ட பேச முடியல
மார்ச்ல பண்ணீங்களா சிஸ்
மார்ச்ல பண்ணிட்டேன் பட் ஆனா இன்னும் அதுல வந்து ஆஹ சாட் ப்ராசஸ் அது எதுவும் பண்ணுல
தஸ்யூஸ் பண்ணலனா
அதே மொ டோட்டலாவே மூணு டாலர் ஏதா வருது கிச்சல்ல நானா தா நேத்து ஒரு மூணு நாள் கால் கிட்ட பேசனோ அஞ்சு கால்கிட்ட பேசுனோ அதுல ஒ ம் ஆமா அதுல ஒரு மூணு டாலர் கிட்ட ஏதோ
ஆ அதுல மூணு டால் அப்புற மீதி பண்ணுனா அது ஒரு ரென்ற டாலர் வரு ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் போடலா அவ்ளோதா
எ இல்லல்ல ஆறு டாலர் கிட்ட எடுக்கலா நா ஒரு கால் வந்து கட் ஆயிடுச்சு சோ அதனால என பண்ணமுடில மொத்தமா நாலு இதுதா பேசனோ அது இல்லாம வந்து மூணு டாலர் கிட்ட நம்ம ரீடிங் அந்த இது பேசறதே மூணு டாலர் கிட்ட வந்துரு அது இல்லாம ஒரு ஒரு காலுக்கு ஒரு எ எயிட்டி சிக்ஸ்ட்டி கிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ட்டிகிட்ட ஏறு மொத்தமா அது ஒரு மூணு டாலர் மொத்தமா ஆறு டாலர் கிட்ட ஒரு நாளைக்கு எடுக்கலா ஆனா டெய்லி பேசனும் உம் ஆ சிஸ்டர்
அப்பரோ என்ன சிவாக்கு எவ்ளவு ஒரு பர்சன் கு சொன்னோ உம்
அ எனக்கு தெர்ல செவன் தோஸண்ட் கிட்ட தரணுனு நினக்கிறே அது தெர்ல
ம்
இ ஃபை ஃபை ஹர் ஃபை தோஸண்ட் ஃபை ஹுன்ட்ரேட் கிட்ட தரணும் சிஸ்ட அவங்களுக்கு அது இல்லாம இன்னொரு பிரின்ட் கிட்ட ஆயரூபா வாங்குன அவங்களுக்கு ஆயருபா குடுக்கணு அப்ரோ இருப் ப்பத்தி எட்நூத்தம்ப ரூபா குடுக்கணு ஆ டோட்டலா ஒரு சவன் தௌசண்ட் கிட்ட கடன் இருக்குது அத மட்டு அடைக்கணு அதா
ம்
அதா எம் சி நீ போன் பண்ணி கேட்ட வேல்ஸ் யூனிவர்சிட்டில அவுங்க என்ன சொன்னாங்க செமஸ்டருக்கு எழுபத்தி ஏழாயிரமா ஒரு செமஸ்டருக்கு ரெண்டு செமஸ்டரு கு ஒன்ற லட்ச சம் வரு அது இல்லாம வந் டு ஆஸ் ஸ்டல் வந்து ஹாஸ்டல் பீஸ் வந்து ஒரு லட்சமா சென்னைல அப்பறோ நா வந்து அப்பறோ அப்பறோ எ தம்பி கிட்ட போன் பண்ணி கேட்ட என்னடா இவ்ளோ தூரோ சொல்றாங்கன்ட்டு ஆமா ஆமாக்கா இவ்ளோதா ஃபீஸு நா வந்து ஆனா வந்து பிஜி எடுத்து அங்க வந்து ஆறாயிரத்தி ஐநூற அப்டின்னு சொன்ன அவ
எந்த தம்பி சிஸ் ஆஹ்
அதா அப்புறம் நா என்ன பண்ணேன் அப்புறம் சரி எப்படியும் இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒன்றர லட்சம் செமஸ்டர் பீஸ் அது இல்லாம வந்து நோட் பீஸ் புக் பீஸ் இதெல்லாம் வேற எப்படிய இருந்தாலும் ரெண்டு லட்சத்து கிட்ட வந்துரும் அது இல்லாம ரண்டு லட்சம் அப்புறம் ஹாஸ்டல் பி ஜி எடுத்தாலே எப்படியா இருந்தாலும் ஒரு லட்சத்துகிட்ட எக்ஸ்ட வரணும் ந பே பண்ற மாரி இருக்கும் சோ அதனால என்ன பண்றது தெரில அப்புறம் நா அண்ணிட கேட்ட அப்புறம் பாண்டி யூனிவர்சிட்டியில ட்ரை பண்ணே அப்படின்னாங்க அந்த சி யூ இ எக்ஸாம் இருக்குலா அது வந்து ஜூன் பதினொன் வரைக்கும் டைம் இருக்கு அதுல அது அப்ளை பண்றதுக்கு அதுதா பண்ணும் அது பண்ணலாம்னு ப்த்தா அது ஏதோ கேக்குது அது ஆல்ரெடி பண்ணவங்க அப்பிளிக்கேஷன் தான் கம்மிகுது தா தவிர புதுசா நா இப்ப பண்றதுக்கு எனக்கு இல்ல அதா சரி நெட் சென்டர்ல தா போய் பண்ணும் அண்ணிட கேட்ட பீஸ் எவ்ளோ இருக்கும் அண்ணி அப்படி கேட்டன் எப்படியோ செமஸ்டருக்கு இருதாயிரம் நாப்பதாயிரம் இந்த மாி தா டி இருக்கு கம்மிய தா இருக்கு யேனா இலே நிறைய காலேஜ் இருக்குல்ல
ஆமா
கம்மியாதா இருக்கு நீ அங்க கூட வந்து அப்ளை பண்ணி விடு இதுல கடைச்சா இதுல போ அப்படி இல்லைன்னா வந்து அப்ளை பண்ணி அதுல கூட வந்து பபீஸ் கம்மியாாதா இருக்கும் ஆனா ஒரு லட்ச லா வராது அப்படனாங்க சரி சரி பாண்டிச்சேரி யூனவர்சிட்டி ஆனா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தா போட்டு வரும்ரிபிகேட்ஸ் எாம்னிபிட்ட தா இருக்கு அப்படின்னாங்க ஆமா கரெக்ட் தான்ண்ணி அப்படின்னு
உம்
ஆஹா இன்னைக்குப்ப நடந்துச்சு உஹம் அப்ரோ அப்ரோ நீ என்ல்ல சிஸ்டர்
ந சிஸ ஆஹ் ஹ் நா மட்டும்தா
டிடிங்க
கால வந்து நான் என்ன பத்து பத்து தூங்கினேன் சஸ் பத்துன்னு தூங்கல சும்மா போபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டை பெருக்கே கால எ இருந்து வீட்ட பெருக்கிட்டு அஹ் ம் கொஞ்சோ ஆஹ அ கொஞ்சோ யானம் இருந்துச்சு விளகிட்டு அப்ரோ அப்ரோ தா நான் குளிச்சுட்டு தண்ணி புடிச்ச வச்சுட்டு அதா சிஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்த அதா என்ல்லா கீழே போய் சாப்பிட சொல்றாங்க எ கீழே போய் சாப்பிட மாட்டேன்ட்ட அப்ரோ அவரே சொந்தரு கம்பெனிக்கு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்ட ஆஷாக
உம் என்னந்த ஆசை எழுதிச்சா தவண்டி கேக்குது
ஆஹ தூக்கத்துல பனாத்துது அலோகு தூக்கத்துல
ஆஹ் அப்ரோ அதுக்கு என்ன தாஷக்கு என்ன கிஃப்ட் விட்டு வந்தது எல்லா போ பிரே மா தா வந்துச்சா
ஆமா சிஸ் இப்ப நம்ம சைடுல இருந்து கிருஷ்ணாவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எடுத்துட்டு வந்தாங்க ரே ஷீல்டு அவுங்க அவர் சைடுலருந்து அவங்க கம்பி வீட்டுல சைடுல இருந்து ஒரு ஷீல்டு அப்பறோ உங்க அவரு சைடுல இருந்து ரெண்டு ஷல்டு வந்துச்சு மொத்தோ அஞ்சு ஷீல்குளியோ ஷீல்டு அடுத்துமி கியே மாட்டிடாரு மீதி நாலு ஷீல்டு மேல இருக்கு ரெண்டு ஷீல்டு மாட்டிட்டு மீதி ரெண்டு ஷீல்டு இருக்குது அத் அம்மியா அவுங்க வந்து மாட்ட சொன்னாரு எடுத்துனு போலானு சொ ன்னாறு
உம் சேரிய கிஃப்ட் எதுவு வரல அந்த ஒரு பொம்ம அ கௌரியாண்டா குடுத்து ஒரு பொம்ம மட்
ம் அத்தகி ரித்திகா குடுத்தது சுகுனாவு இவங்கல்லா வந்
ரித்திகா குடுத்துச்சா ரித்திகா குடுத்து போட்டோ எடுத்துதா நா பாக்கவே இல்ல
அதுலா அப்பறமே தெர்ல ஏன் சிஸ் சே க்கா வந்து பின்னாடி நிக்க சொன்னாங்கல்ல தாம்பூலோ வங்க நீங்க ஏ வரவே இல்ல
தாம்பூலம்மா இல்ல நா வந்தே அப்பறோ ஆனந்தியே எல்லாத்தியு வாங்கி வெச்சுட்டு இருந்துதா அப்றோ சும்மா நிக்கிற மாரி இருக்குது சொல்லிட்டுதா அப்றோ கஸ் கஸினு இருக்குனு சொல்லிட்டு ரூம் உள்ள போய்டே
ஆ ஆ ஆஹா இல்ல சிஸ் எவ்ளோ நா
ஆஹ்
உம் எவ்ளோ ஆ வந்தது இது
எவ்ளோ நேரோ
கூட்டினு வந்தோ சிஸ் உங்கள
ஏயா எப்ப கூட்டீங்க நீங்க ரொம்ப பிஸியா இருந் தீங்க ஏயா கூப்ட மாறித்தெர்லியே உம்
செரி உடுங்க அப்பறோ தமிழ்ட்ட பேசுனீங்களா சிஸ் அருணண்ண கிட்ட
இல்ல அருண் அண்ணா கிட்ட பேசுனே இன்னைக்கு பேசுனே அப்பறோ தமிழ் கிட்ட அன்னைக்கு பேசனதோட செரி நேத்து முந்தானேத்து பேசுன அப்பறோ அவனு கால் பண்ணல அப்றோ நானு கால் பண்ணல
ம் செரி சேரி பாத்து ஆட்டமட்டிக்கா கட்
இல்ல இல்ல நம்ப கட் பண்ணனும் சிஸ்டர் நா காத்துக்கறே நா தான இதுல பத்து நிமிஷோ ஆமா பத் பத்து நிமிஷோ
அமௌண்ட் அப்டியா காமிக்குமா வீக்லி பேமெண்ட்
அது அது வீ லி இல்ல மன்த்லி எனக்கு இப்ப மொத்தமா இத்தனை அவர்ஸ்னு பேசி முடிச்சுட்டனா அது அது இதாயிடும் சிஸ்டர் அவ்ளோதான் ம் அது கூடல்லாம் இல்ல இதுலா இது பேசாதீங்க சிஸ்டர் விடுக விடுக இதபத் பேசாதிங்க வேறயதனா பேசுங்க ம் அப்ப நைட்டிக்கு என்ன செய் ஸ்பெஷலு
நைட்டுக்கு தா மாமா வந்தாதா சிஸ் அவுங்க என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெர்ல நைட்டு பத்தரைக்குதா வருவாங்க போல ம்
மதிய என்ன சாப்பிட்டீங்க
மதியதான் சிஸ் கில்லிப்பட்ட சாம்பார்
ஆஹ்
அதான் சிஸ் அங்க என்ன சாப் படை கால்ல மதியம் நைட்டு
இவ இவ வந்து ந்து நேத்து வச்ச மீன் குழம்பு வந்தது காலையில அந்த மீன் குழம்பையே தோசை ஊத்தி சாப்ட்டோ அப்பரோ மாரி விட்டுச்சா அது விட் குழம்பதான் சாப்பிடுறது நைட்டுக்கு தான் வந்து தோசை ஊத்தணும் ஏன்னா தொட்டி தொவைக்கணும் ம் அதான் ம்
சேர் சேர் சே சே
த்து வந்து சிவா வந்திருந்தான் சிப்ஸ் வாங்கிட்டு போக வந்தா நேத்தா நேத்தா அமா நேத்து தான் வந்தா முந்தா நேத்து வந்தான் முந்தா நேத்து சிப்ஸ் வாங்கிட்டு போவ வந்தான் அப்ப வந்து ஐஸ்கிரீம்மு சாக்லேட்ஸ்ல்லாம் வாங்கிட்டு வந்து இருந்தா நேத் நேத்து தான் ஐஸ்க்கிரீம் காலி சேர் அப்புறம் வேல ஒரு பாக்ஸு ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ் ஐஸ்கிரீம்
என்ன உட்டு சாப்பிறீங்க போல சிஸ்
அத வேணான்னு சொன்னா அவனே வாங்கினு வன்ட்டா அது நானே சாப்ட்டவே புடியல அதுக்கே நான் ந அன்னிப் பாதி சாப்ட்டே அப்புறோ நேத்து பதி சாப்ட்டே அப்புறோ இன்னேரு டைரி மில்க் கி மூணு ச-சாக் ஹா கிட்கேட்டு அப்புறோ மில்கி பாரு அப்புறோ ஃபைவ் ஸ்டாரு டைரி மில்க் எல்லா வங்கிட்வந்தாங் ஆஹ் இருபதுரூபா பக்கேட்டு பத்து ரூபால அந்த மேரி மட்டுந்தா ஆ அது தெரல அப்புறமேட்டு நா மூணு காலி பண்ணிட்டு இன்னு மூணு இருக்குது சாப்புட்றதுக்கு அப்புறோ தா சேரிங்க சிஸ் உங்கக்கிட்ட பேசறது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் பாய் சிஸ்டர்